ஹலோ
சொல்லுங்க
ஆஹ் சொல்லுங்க அத நம்ம பேசி இருந்த தலை அப்பதாங்க கோபங்கள் உம் கோபம் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க அந்த
உம் அதாங்க நானும் சொல்றேன் அவங்க கோவப்பட்டன் இப்பது இருக்குங்க இப்ப நான் நா பேசிக்கிறாங்க கொஞ்ச நேரம் வேனன்னா அவங்க ஒருத்தங்க கோவ ஒருத்தங்க நம்ம வீட்டு நம்ம ஒருத்தவங்க கோவப்படுவாங்க அவங்க பயங்கரமா கோவப்படுவாங்க நான் வந்து அவங்க கோவம் கட்டது நான் கோபமே பல்ல நான் கூலா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க அவங்கல்லாம் அவங்க அவங்க ரியாக்ட்க்கு தெரியும் அவங்க இப்படியாம் ரியாக்ட் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும் பாசிட்டிவல எனக்கு தெரியும் அவங்க ஏன்ப்படி ரியாக்ட் பண்றாங்க எனால யா ரியாக்ட் பண்றாங்க என தெரியும் சொன்னா அவங்க வ கோ அவங்க பயங்கரமா கோவமா இருப்பாங்க நம்மளால அதுல அவ வந்து சமாளப்படுத்தனு நினைப்பேன் ஆனா சமாளப்படுத்தவங்க கோவ அவங்க கோவம் வந்து ஹை டாப் பிச்ல இருக்கும் ஒரு பாயிண்ட் ஒரு லெவல்ல இருக்குலா அந்த லெவலுக்கு மேல ஒரு பாயிண்ட் என்ன இருக்கும் அந்த பாயிண்ட்ல கோவம் இருக்கும் உங்களுக்கு அந்த கோவத்துல நம்ம கொஞ்சமா பேசி பேசி பேசி என்னடா பிரச்சனை என்னடா பிரச்சனை என்னடா பிரச்சனைனு கேட்டு கேட்டு கேட்டு கம்மி பண்ணி வைப்போம் நம்ம வாய் சும்மா இருக்குமா ஏதாவ அவங்க சொல்ல நம்ம சொல்லோம் தப்புன்னு ஹை பிச்சல ஏறி நின்டுருவாங்க நம்னால அத கோவத்தை அவங்க கோவத்தையும் ஆனா அவங்க அவங்க நமக்கு அவ்வளவு இம்பார்டன்னான பேர்சன் அவங்க வந்து நம்ம ஒரு ஒரு டைம் என்டா கோவப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆஹா நம்ம அவங்க சுட்டி கொடுத்துட்டு போயிருந்தா அவல கோவப்பட்டிருக்க மாட்டாலே அப்படின்னு தோணும் ஆனா அவங்க வந்து ஒரு செகண்ட்ல நம்ம கோவப்ப போ இருந்தாலு கோவம் வரும்
இப்போ கோ பட்டது தப்புங்கிறீங்களா இ நீங்க கோவப்படுத்துனது தப்புங்கிறீங்களா
நான் கோவப்படுத்தினது தப்பு நான் கோவப்பட்டது தப்பு அவள கோபம் படுத்தக்க கூடாது நான் கோபம் படக்கூடாது
ஏங்க அவர் லைஃப்ல எப்படிங்க கோவப்படாம இருக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு கோவம் எப்பனாலும் வரும் இப்ப சார் இப்ப நம் அவங்களே திட்டிட்டு இருந்தா கோ வருமால்லையா
அவங்க அவங்க அவங்க அவங்களையே அவங்க அவங்க அவங்க திட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லு நான் நாம ஒரு விஷயம் வந்து பேச போய் தானே அவங்க கோவப்படுறாங்க அந்த விஷயம் நம்ம அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு போலா
ஏ அதுக்குன்னு பேசாமலே இருக்க முடியுமா நம்ம வாயனாம் மூடி வச்சிட்டு இருக்க நம்ம அவங்க கூட இருக்கோ நமக்கு ஒரு சுதந்திரம் இல்லன்னா அப்படி ஒரு பசங்க கூட எதுக்கு இருக்கணும் சொல்லுங்க
இல்ல நான் சொல்லவர்றதுஉஙகளுக்கு புரியுதா சுதந்திரம் இல்லாமலா இல்ல அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது ஒரு ஒரு விஷ்யலாம் பேசாம போயிருவேன்
ஏங்க ஏங்க உங்களுக்கு புரியிதாங்க நம்ம நம்ம நம்ம இயல்பு
என்னங்க இது இது பே சுதந்திரம் கிடையாதுங்க இதுக்கு பே எங்கப்ப ஹலோ ஒரு நிமிஷம் இரிங்க இதுக்கு பேர் சுகதந்திரம் அவ சுதந்திர தர்ல எனக்கு அவங்க வந்து என்ன வந்து ரூல் பண்றாங்க அப்பல்லா நா எதுவுமே நா சொல்ல இது வந்து அவங்களுக்கானதா அவங்களுக்கு சொல்றே அவங்க அவங்க அவ அவங்க வேல சைட்ல ஊர்ல நா வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ண தா ட்ரை பண்ணோ ஒரு விஷயோ வந்து சண்ட போட்டாதா முடியுன்டுல்லா இல்ல அவங்க எதுத்து பேசினாத அந்த விஷயொ நம்மளுக்கு குடுக்க உரிமை கொடுக்குறாங்க அப்பல்லா எதுவுமே இல்லையே
ஆமாங்க நீங்க என்ன சொல்றீங்க நம்ம பேசாம போயிட்லா அமைதியாவே இருந்த லா அப்டின்னா நம்ம இ
ஏங்க பாருங்க கோப்பலா அவுங்க ஒரு விஷயொ கோப் படகுறிய விஷ்துல்ல கோப படுங்க சரிங்களா அதுக்லா அமைதியாவே போரப்பயா அமைதியா போவோ மாட்டாங்க யாருமே எங்க பேச்னுமோ அங்க பேச்சா அங்க எங்க பேச கூடாதோ சிரி உகே இங்க பேச வேனா அவங்க மேல் மேலா தரயா கஷ்டப்படுவாங்க நாங் பேசி அவன கஷ்டப்படுத்த வேனா அது ஒரு ஆர்கியுமண்ட் பெருசா கொண்டு போ வேனா அது கொண்டு போனா சண்ட சண்ட வரு அப்டிங்கறப்ப என்ன பண்ணுவாங்க என்னய
நீங்க நீங்க நீங்க நல்லாவே யோச்சு சொல்லுங்க இப்போ உங்களுகுள்ள இது வரைக்கு எ து உங்களுக்குள்ள இருக்க பழக்கத் துல இது வரைக்கு எத்தன சண்டைகள் போட்ருப்பீங்க
இந்த வரைக்கோ நெறைய போட்டிருக்காங்க எங்க கவுண்ட் அப்டியாங்க சொல்ல முடியு சொல்லுங்க சண்டைகள் நெறைய போட்டதாங்க
சரிங்க அப்ப இவ்ளோ நாள் நடந்த சண்டைல்ல இந்தச் சண்டதா என்னால மறக்கவே முடியாத சண்ட இதுதா அதுக்கான காரணோ அப்டின்னு சொன்னா நீங்க எத சொல்வீங்க
நா அந்த கன்னியா அந்த கன்னியாகுமரிங்கிற பாருங்க நா இ திருவண்ணாமல போனதா அது என்ன வேணா சொல்லுங்க அந்த சண்டேய என்னால என்னால வந்து அ இதே பண்ண முடியாது என்னால ஆ
பிய
நா திருவண்ணாமல போன சொல்லதாங்க அதனால தாங்க எங்களுக்குள்ள அந்து பிரி அந்த சண்ட தாங்க பிரியவே வந் தமக்கு
பெரிய சண்ட ம் சரி நீங்க இப்போ ஆவது அவங்கள ரொம்ப தப்பா ஏதாவது பேசிருக்கீங்களா
தப்பா ஏதா பேசிருக்கேனா இல்ல தப்பா கெட்ட வார்த்த அந்த மாதிரி பேசுனது கெடையாது
ஆஹ்
அவல ஹட் பண்ற மாரி நேத்துதா பேசிட்டாம தெரியரியாமா
நேத்து மட்டம்தா பேசியிருக்கீங்களா
ஏங்க எல்லா அதுக்கு இருந்தங்க ஹாட் பண்றாம எல்லா நாளு பேசுவாங்கலாங்க புரியலீங்க எனக்கு
ஏங்க வந்துட்டு இப்ப ஹட் பண்றது இந்த வார்த்தைகள் பேசுறது மட் டுல்ல அவங்க என்ன சொல்றது முறிச்சு பேசுறதுலயு சொல்லுவாங்கள்லங்க அதுவு ஹட் பண்றதுலதானங்க வரு எனக்கெல்லா அந்த மாரி தாங்க நெஜமாவே இப்ப நம்ம வந்துட்டு வைக்கட்டுமான்னு கேட்டா வச்சுட்டு போடி அப்டின்னு சொன்னா அதுவே அங்க ஹட் ஆகுறதானே
இப்ப நா வெச்சுட்டு போடின்னு சொன்னது கெடையாதுங்க நா வ வெச்சிட்டு போறேன் தா சொல்லியிருக்கே ஆனா நா வச்சுட்டு போடி சொல்லிருக்கேங்க நெனக்கிறீங்களா நீங்க
சொன்னது கெடையாதுன்னு நெனைக்கிறீங்களா நீங்க
நா வச்சுட்டு போலன்ன சொன்னதே கெடையது நா வச்சுட்டு போகலன்னா சொல்லிருே அத வச்சுட்டு போல நீ வச்சுட்டு போக அப்படனு சொன்னதே கெடையாதுலன்னல சொன்னது கெடைய கையாதுங்க அந்த கோவத்துல இருந்து பொடிக்க எங்க ஒசலாம் பேச போது வாடி போடின்னு பேசிக்கே நெறைய பண்றன் அப்டின் பேசிருக்கே அஹ் கோவத்துல போடின்னுதா சொன்னது அடியாதீங்க
ஓ அப்படி சொல்றீங்களா உம் எங் எனக்கு சண்ட இருக்கு ங்க அதாவது இந்த மாதி வார்த்தை சொல்லி அதிகமா இந்த மாரிதாங்க என்ன இது பண்ணுவாங்கன்னு சொல்றே அது என்ன சொல்றது ஒரு மாரி இன்சல்ட்ங்கா உ மூஞ்சிக்கு நேர கட் பண்ற மாரி இருக்குங்க ஒரு மாரி பயங்கரமா விட்டாங்க அப்பற இன்சல்ட்டிங்கா இருக்கு திருப்பி அவங்ககிட்ட போய் பேசவே கூடாது நா சொல்லி ங்க என்னோட ஏ இப்ப ஒங்ககிட்ட கேட்டே உங்களுக்கு எது ரொம்ப பெரிய தப்பா நீங்க பண்ணீங்க அப்டின்னு சொல்லிட்டு நா அதே மாரி நா ஏன்ட்ட சொல்றே நா எனக்கு அது எவ்வளவு பெரிய தப்பா தோணுச்சுன்னு நா சொல்றே சரிங்களா அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு காரண தாங்க வேற ஒரு காரணமு கெடையாது நம்ம ஒரு என்ன சொல்றது என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நா பேசிட்டேங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோவ சரிங்களா ஃப்ரெண்ட் இல என்னோட ஒரு ரிலேஷன் பர்சன் கிட்ட நா பேசிட்டே அப்படிங்கறது ஆனா ஒரு கோவ அந்த கோவத்துல அவ்வள சண்டை அவ்வளோ வார்த்தைகள் நா ஆனா அந்த எடத்துல அதிகமாவே இறங்கி போனது நாந்தா அன்னக்கே ஏன்னா சரி ஓகே பேச கூடான்னு சொன்ன பிறக்கு நம்ம பேசணு சரி ஓகே நாந்தா பேச மாட்டேன்னு சொன்னே நானே திரும்ப்ப பேசிட்டேன் சரி பிரேக் பண்ணது நாந்தா சொல்லிட் திரும்ப திரும்ப இறங்கி போறது மீன்ஸ் நாங்க வந்துட்டு உடனே தலிகீழலாலா எறங்க எல்லா போக மாட்டோ எந்த ஒரு பொண்ணு தலகீழலாலா எறங்கி போக மாட்டாங்கு வச்சுக்கோங்களே இப்ப என்ன பேசனா என்ன அவங்க வச்சுட்டு போ வச்சுட்டு போ வச்சுட்டு போடினு சொன்ன பெறகு இருந்து பேசிக்கிட்டே இருக்கு அந்த எடத்துல உட்காந்து சரிங்களா இந்த ஒரு விஷயம் என்னாலு இப்போ வரைக்கு அந்த ஒரு விஷயத்த விடவே முடியலை நீ வச்சுட்டு போடி எண்ட பேச வேணாம்ண்டி நீ பேசுன பாத்துக்கலாம்ண்டி நா கூப்படறே அவங்க கூப்டவே இல்லைங்க அடுத்த நாள் கூட கூப்டவே இல்லைங்க அவங்களா கூப்டவே இல்ல அந்த விஷயத்துல சரிங்களா அப்பவும் அடுத்த நாளு நா தா கூப்ட்டு கேக்குறே அப்போ திமுறாவே பதில் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களே அவ்வளவு திமுரு அந்த ஒரு நம்ம ஒரு பர்சன் வேணுங்கிற ஒரு விஷயத்துல அவ்வள திமுறு தேவையான்னு எனக்கு தெரியல அப் இப்ப முடிவு பண்ணே இப்டி ஒரு பசன் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு
ஏ நீங்க நீங்க அ நீங்க யாரு பிரேக் சொன்னது ஒரு விஷயத்த
ஏங்க பிரேக் பண்ணாங்க பண்ணலா இப்போ பேசிக்கிட்
ஓ ஏ அப்பல்லா போமே படக்கூடாது சொல்றீங்ளா
கோவமே படக் கூடாதுன் சொல்லலா இப்ப என்ன சொல்றாங்க நா வெக்கிட்டுமா வெக்கட்டுமானு அவுங்க கேக்குறாங்க அப்டின் சொன்னா வெச்சிட்டு போடி வெச்சிட்டு போடி இப்பன்னடி நீ என்ன பேச மாட்னா போடி நானே பேசு
ஒரு நிம்ஷோ இருங்க நா ஒன்னு ஒரு விஷ்யோ சொல்றே நானே சொல்லியிருக் கே இங்கப்பாடு அது வந்து உங்க ஃபேமிலி மீன்ஸ் ஃபேமிலில இருக்க ஒரு பர்சன் ஓகேவா என்னதா மேரேஜே இதனாலு நீ எப்டிதா அவுங்கள செ அவுங்கள ஃபேஸ் பண்ணிதா ஆகனு நா எல்லா விஷ்யத்க்குமே உன்ன நா வந்து அத கேள்வி கேக்க முடியாது ஏனா நா வந்து ஒரு தேர்ட் பர்ஸ்னா உன் ஹஸ்பண்டே ஆனாலு அவ தேர்ட் பர்சன்தா ஃபேமிலி ஸ்பர்க்ள்குள்ள நா எந்த ஒரு கேள்வி கேக்க முடியு யார் சைடு இருந்து பேசறனோ அவுங்கிட்டயே சொல்லியிருக்காங்க இந்த விஷ்யத்த அவுங்கிட்ட சொல்லியல் தில்ல அவுங் போய்ருச்சு அவுங் மறந்துட்டாங்கனு நெனக்கிற நா அந்த விஷ்யத்த அவுங்ககிட்ட சொல்லிருக்கே நா அந்த விஷ்யத்த இது பண்ற அவுங்களா சொன்னாங் நா ஒன்னுமே பேசமாட்ட பண்ணமா அவுங்க சொன்னாங்க செரி ஒகே மீன்ஸ் நா நெறயா தடவ சொல்லிருக்க அவுங்ககிட்ட உன் கோவத்த ஃபேமிலி பர்சன் எனிடைம் நீங்க மீட் பண்ற மாரிருந்தாலு எனக்கு ஒன்னு பிரச்சன ஃபேஸ்தா பிரச் சன கெடயாது அதா சொல்லிருக்க ஆனா எங்கிட்ட அவுங்க என்ன சொல்றாங்க இதே ஐ மீன்ஸ் நா இதே மாரி பண்ணா நீ பண்ணீட்டுப் போ நீ பண்ண மாட்ட நம்மோ இது பண்ண மாட்டோங்ற அவுங்களுக் தெரியு அதனா என்ன சொல்து இப்ப நீ பண்ணீக்கோ நீ பண்ணீக்கோ நீ பண்ணீக்கோ அப்டினு அவுங்க நக்கலதா சொல்லுவாங்க அ உன்ன மா எ அப்போ வந்து அந்த எடத்ல வந்து கோவப்படறது தப்புன்றீங்ளா கரெக்ட்டுங்றீங்ளா
ஏங்க கோவப்பட்றது கோவப்பட்றத நா தப்புன் சொல்லவே இல்ல அந்த எடத்துல கோவப்பட்றது
தெரிந்ச ஒரு விஷ்யோ வந்து நம்ம நாம் அது வந்து அத வந்து நாமளா கேக்கனு என்ன என்னாச்சு எதோ வளைச்சலமா இருக்கே ஒரு விஷ்யோ வந்து நா என்ன என்ன ஆச்சு நீங்க சொல்லிருந்திங்க தெரியுமா அதுக்கப்றோ அந்த போஷன் எப்டி இது பண்றது சொல்ட்டு நாம ஒரு போஷன்க்கு மேல வந்து பயங்கரமா நம்பிக்க வேண்டா மீன்ஸ் நம்பிக்க மீன்ஸ் அது நா வந்து தப்பா எதுமே நா நெனக்கல தப்பா எதுமே சொல்ல ஆனா அந்த விஷ்யத்த எங்கிட்ட அவ ஷேர் பண்ற விஷ் சொல்லீங்கப்றோ நம்ம அவங்களுக்கு நம்அது சண்டை எல்லா போட்டு முடிஞ்சக்கப்றோ இந்த விஷ்யோ வந்து இல்ல நா பேஸ்னே இப்ப சண்ட போட்டு இது பண்ட்ட அப்ல்லா என்ன அர் அப்போ நாம அப்போல்லா என்ன அர்த்தோ ஓகே ஓ ஓரு கேரிங் இருக்கு நா அந்த கேரிங் வந்து தப்பு சொல்ல அந் நம்மள வந்து அவுங்க வந்து என்னெல்லா இது பண்ணிருக்காங்க பேசிருக்காங்க பண்ணிருக்காங்ளா அவுங்ளுக்கு தெரியு அது விஷ்யத்த என்கிட்டயே ஷேர் பண்ருக்காங்க அப்போ அது அது அது வந்து ஓகே நம்ம பேச வேணா ஃபுல்லா பேச வேணானு சொல்ல மீன்ஸ் தேவயில்லாம நம்ளே வந்து பேசக்கு இது இது குடுக்க வேனாமோ சொன்ன அன்னக்கி அது வந்து தப்புங்ளா கரெக்ட்டுங்ளா என் சைட்ல யோச்சு பாருங்க தப்பா கரெக்ட்டா
இப்ப அவுங்க அவுங்களோட ரிலேஷன் அப்டிங்கற பச்சத்ல அவுங்க ஏ பேசாம இருக்க முடியுமா என்ன காரண கொண்டு பேசி தா ஆகணு இப்ப பேசுறதுனால உங்களுக்கு எதாது பிரச்சன இருக்காது
எனக்கு பே யாரு கூட பாருங்க எனக்கு என்ன நா சொல்ல விஷ்யோ ஒன்னு தா என்ன வேணா இக்குட்டு ஒரு ஒரு புரிதல் இருக்கு சேரிங்களா நாங்க வந்து அவ வந்து சும்மல்லா வந்து எல்லார்கிட்டயு வந்து பேசுற ஆளு கெடையாது தேவ இருந்தாதா போய் தேவ அவுங் அத பத்தி நல்லாவே எனக்கு தெரியு ஒரு விஷயோ நா சொல்றன்னா அத அவ லைஃப்ல நெறைய நடந்துருக்குனால நா சொல்றே சரி ஓகே அது நா வேணான் நா சொல் நா வேணான் யார்ட்டியு பேச வேணா நீ வந்து என் கூட மட்டுமே பேசி என்னோட மட்டுமே இது பண்ணு அது ஒரு குறுகிய ஒரு சர்க்கு குள்ள வைக்க நா விரும்ல
ஆனா ஏன் குறுகிய மனப்பான்மைக்குள்ள இரு கீங்கன்னு நெனை
நான் என்னைய இப்ப நா என்ன குறுகிய மனப்பா
இப்போ நீங்கனு இல்லங்க நா என்னோட நண்பர தா நா சொல்றே செரிங்ளா சாரி அதாவது ஆ இ அவங்க ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ள இருக்காங்க நெனைக்கிற இப்ப வந்துட்டு அவுங்க என்ன நெனைக்றாங்கன்னா வந்து இப்ப எல்லா மே அவுங்க சொல்லுணுனு அவசியோ கெடையாதுல்லங்க ஒரு விஷ்யோ இப்போ பேச்சுவாக்கல பேசிக்கிட்டே இருக்கோங்க நீங்களு நானு பேசிக்கிட்டே இருக்கோ ஆ இன்னைக்கு வீட்ல இந்த கொழம்பு வச்சோ இனைக்கு வீட்ல இந்த ஆட்கள் வந்தாங்க இவங்க இதெல்லா சொன்னாங்கறத சொல்றது வேற அது நம்ம பேச்சுவாக்கல பேசிக்கிட்டே இருக்கோ எதோ ஒரு விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க மீன்ஸ் அது சொல்ல வேண்டிய தேவையே இருந்து காது அது ஒரு விஷ்யமாவே இருக்காதுங்க நார்மலா இப்ப உங்களுக்கு நா நார்மலா சொல்றேங்க இப்ப உங்கள பொறுத்தப்பட்டுக்கு இப்ப உங்க ஊர்ல உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க இல்ல உங்க ஊர்ல ஒரு அண்ணா யாரோ தெரியாதவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணி தம்பி எனக்கு இந்த இத்ன இந்த ரூபா வர வேண்டியதுருக்கு அது வர வரணு அப்டின் சொல்லி மட்டு சொல்றாங்க செரி எதோ ஒரு அக்கா ஃபோன் பண்ணி சொல்றாங்க நீங்க எனக்கு இந்த எடத்துல நா நின்னத்துக்கு நீங் எனக் ரூபாவே தர்ல தம்பி அப்டின் சொல்லி சொல்றாங்க செரிங்ளா இது ஓ ஒங்ளுக்கு எதோ ஒரு க்கா தெரியாத ஒரு அக்கா தா அவங்களா உங்ளுக்கு கால் பண்ணி உங்களுக்கு இந்த மெசேஜ் பண்ணி இந்த மாரி விஷ்ய தர் பதிவு பண்றாங்க நீங்களு அவுங்ளுக்கு அதுக்கு கன்வே பண்ணி மெசேஜ் பண்ணி முடிச்சுருவீங்க ஓகேவா இந்த மாரி தெரியாத ஒரு பர்சன்கிட்ட தா நீங்க பேசிரிக்கீங்க அது ஒரு விஷ்யமே கடையாது அந்த விஷ்யத்த நீங்க முடிச்சுட்டீங்க அது உங்களுட ப்ரொபஷனலான ஒரு விஷயம் முடிச்சுட்டீங்க நீங்க ஏதோ உங்க கிட்ட பேசுற உங்ககிட்ட ஆஹ் இன்னைக்கு இத்தனை நம்பர்ல இருந்து கால் வச்சு இந்தந்த விஷயங்கள் பேசுறாங்கறதெல்லா சொல்றது வந்துட்டு கண்டிப்பா அவசிய நெனைக்கிறீங்களா
தெரிலயங்க எல்லாத்துலயு பிசி சொல்லுப்பா இது பண்ணுப்பா அப்டி கேட்கவே இல்லையே நானு அஹ் எனக்கு சொல்லு எனக்கு நீ எத்தன கால் பேசுறீங்க அப்டின்னு அவங்க கேட்டிருப்பாங்க நீங்க நெனைக்கிறீங்களா
ஆனா ஏ சொல்லணுங்கறத ஒரு பெரிய ஒரு விஷயமா வைக்கிறாங்க என்கிட்ட அது ஏன் சொல்ல ஏ சொல்லல ஏ சொல்ல இது வந்துட்டு அதே நாள் இப்ப கொஞ்ச நாள்காவே ந